ஹலோ ஆ கேக்குதுப்பா
ஆ சரி சரி என்ன உங்க பாப்பா அது இருந்து அழ ஆரம்பிச்சுட்டா
இல்ல கை நசிக்கிட்டனா வலிக்கிதா ஆ ஓகேப்பா டாப்பிக்கு
ஆ சொல்லு இன்னைக்கு வந்து என்ன டாப்பிக் ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்கு ஆனா வாய்ஸு ஏதோ ஒரு மாரி கேக்கு
இல்ல இல்ல டீவி சவுண்ட்னால அப்டி கேக்குதா என்னான் தெர்ல
ஆமா ஆமா ஏன்னா கொஞ்சொ நா ஆ வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேக்குது
ஆ பிக்னா இந்த கொ ஆ அந்த கொழந்தைங்களுக்கு சில ஹிண்ட் எல்லா குடுப்பாங்கல்ல ஹெல்த்தி ஃபுட்டு
ஆமா
ஆ அந்த மாதிரி எல்லா ஏதாவ்து ட்ரை பண்ணிருக்கீங்களா
அந்த மாரீ நம்ப வீட்லயே ப்ரிப்பர் பண்ணி குடுக்குற மாரி சொல்றீங்க அதுதான
ஆ ஆமா ஆ
ம் அந்த மாரி நாங்க எது ட்ரை பண்ணதில்லீங்க
அந்த மாரி எது ட்ரை பண்ணதில்லயா
ம்ம்
அ ஓகே ஓகே ஓகே இல்ல சில ஹெல்த்தி ஃபுட்டு வீட்லயே இந்த மாரி ட்ரை பண்லா இப்போ கொழந்தைங்களுக்கு இருமல்க்கு அந்த மாரி எதாத் தெரியுமா உங்களுக்கு
இருமல்க் வந்து பாத்தீங்ன்னா இந்த கற்பூரவள்ளி எல இருக்கு இல்லயா
ம் ம்
அது மட்டு கொஞ்சோ இது பண்ணிட்டு சாறு எடுத்து கொஞ்சோ குடுத்தம்னா கொஞ்சோ கொழந்தைங்களுக்கு இதுவா இருக்கு ஏனா ம த்தபடி வேற எந்த வீட்டு இதுவ்மே குடுக்க முடியாது நம்ப அந்த எலச்சாறு கொஞ்சோ அந்த மாரி குடிக்க குடுத்தீங்ன்னா கொஞ்சோ நல்லா இது பண்ணு அது கொஞ்சோ நல்லா உடனே இதுவாகு க்யூரு என் உடனே ஆகு
ஓ ஓ சேர் ஆ ஆ இப்ப வெறு அது கூட வேற எதாத் சேக்லாமா இல்ல வெறு அது மட்டுமே குடுக்கலாமா
அது அதுவு நீங்க வெத்தல இருக்குல்ல வெத்தல
ஆ ஆ
அது ரெண்டு குடுத்தாலே நல்ல இது குடுக்கு அது ரெண்டுத்துக்மே நல்லா பவர் இர்க்கு அது கொழந்தைங்களுக்கு நல்லா இதுவாகு அதே சப்போஸ் அவ்ங்க கொஞ்சோ ஆ இந்த வெயிட் ரிலேட்டடா கொஞ்சோ ரொம் ப கம்மியா இருப்பாங்கல்ல ஒரு சிலரு அவ்ங்க ஏஜுக்கு அந்த மாரி இதுவா குடுக்கணுன்னா நீங்க வந்து இந்த கருப்பட்டி இருக்கில்லயா
ஆ ஆ
அது நீங்க பால்ல கலந்து குடுக்கலா கொழந்தைங்ளுக்கு
ஓ ஆ ஆ
அது வந்து கொஞ்சோ நல்லா அவுங்கள்க்கு அந்த ப்ளட்டுக்கு செரி சப்போஸ் ரொம்ப அவுங்க ஏஜோட வெயிட் கம்மி ரொம்ப இதுவாவே இர்க்காங்க அப்டினா கொஞ்சோ இது பண்ணு
ஆ ஆ ஆ
பால்ல வந்து கருப்பட்டி கலந்து குட்த்தீங்ன்னா கொஞ்சோ நல்லா குடிப்பாங்க
ஓ ஆ ஆ ஆனா அந்த ஒர் மாரி இனிப்பு வந்து இருக்குமா அதிகமா இருக் குமா இல்ல இனிப்பே இருக்காதா
அதிகமாலா தெரியாது ரொம்போ உங்களுக்கு இப்ப நார்மலா ஒரு வெறு பிளைன் பாலே நெறைய கொழந்தைங்க குடிக்கு இல்லியா இப்ப எது மிக்ஸ் பண்ணாம குடி க்கிறத்துக்கு இந்த மாரி சும்மா இது ரொம்ப கலரு தெரியாது உங்களுக்கு இப்போ ஆர்லே இந்த பூஸ்ட்டல்லா கலந்தம்னா நமக் எப்டி கலர் தெரியு இது அந்தளவுக்கு கலரு தெரியாது ரொம்ப பட் ஆனா க கருப்பட்டி வந்து நல்ல ஈமோக்ளோபின்
ஆ ஆ ஆ
சோ அதனால அவுங்களுக்கு நல்லா பிளட்டுக்கு கொஞ்ச நல்லா யூஸ் ஆகு பிளட்டூ நல்லா இதுவா இருக்கு
ஆ ஆ சேர் ஆ இப்ப நாட்டு சக்கரைக்கு பதிலா கருப்பட்டி கூ குடுக்லா பால்ல
ஆ ஆமா கருப்பு நாட்டு சக்கரய விட கருப்பெட்டிக்கு வந்து நல்ல ஹீமோகுளோபின் பவர் இருக்கு
ப ப ஆ
நாட்டுச்சக் கரப் போட்டாலு அதுவே கம்மியான இனிப்பு தானே இருக்கு அத விட இது நல்லாவே இருக்கு அ அதே போல நம்ம பிளட் ட்டுக்கு அது இது ரொம்ப நல்லது அத கம்பேர் பண்ணும் போது
ம் ஓகே ஓகே ஆ ஏனா இப்போ இங்கன எல்லா அந்த பெரியவங்களுக்கு நெஞ்சு சளிக்குதா வந்து இந்த உளுந்தங்கஞ்சி செய்வாங்கல்ல
ஆமா
ஆ அந்த உளுந்து கஞ்சில வந்து வெல்லமோ இல்ல நாட்டு சக்கர அது மாரில்லா போடுவாங்க நாங்க கருப்பட்டி போடுவோ
ஆமா ஆமா அதுக்கு நல்லா இருக்கு
ஆ அந்த உளுந்தங்கஞ்சி வந்து சிலது நல்லது மார்சளியு நல்லா கரையு ஆ பாயாசோ மாரி இருக்கு
கொஞ்சோ அந்த இந்த பாயாசோ பருப்பு பாயசம் மாரி இருக்கு கொஞ்சோ நல்லாவே கஞ்சி மாரி
ஆ கஞ்சி மாரி இருக்கு ஆனா பட் கொஞ்சோ இனிப்பா இருக்கு
ம் ஆனா உளுந்து நல்லா போன் ஸ்டென்த்துக்கு நல்லதுங்க
ஆ அது வந்து எலும்புக்கு நல்லது மேக்சிமம் கேர்ள்ஸுக்கு குடுப்பாங்க இடுப்பு எலும்புக்கு
ஆமாம்மா எலும்புங்களுக்கெல்லா அது ரொம்ப இதுவது
ஆ அதுக்கெல்லா குடுப்பாங்க
ம்
அடிக்கடி எங்க வீட்ல வந்து இந்த உளுந்தங்கச்சி செய்வோ ஏனா நாங்க எங்க சைட்ல வந்து இந்த கருப்பட்டி இது பண்றது தா
ம் ம்
சோ ஊருக்குலா போனோன்னா கருப்பட்டிய வாங்கிட்டு வருவோ
ம் ம் ம்
ப அதனால அடிக்கடி உளுந்துங்கஞ்சி செய்வோம் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்டின்ட்டு கோல பாப்பாவ வந்து அது ஒரு ரெண்டு, மூணு ஸ்பூன் இல்லப்பா நாங்க அப்பவே ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சடுறது
ஃப்ரெஷ்ஷாவே அப்டியே போட்டு அவிச்சிடுவிங்க எல்லாம் ஒன்னா போட்டு
இல்ல இப்ப நாங்க உளுந்த ஊற வச்சு மா இட்லி மாவு ஆட்டரோம்ல்ல
ஓ அந்த மாரி அரைச்சிடுவிங்களா
நீ உளுந்த வந்து இட்லி மாவு ஆட்ற மாரி இட்லி மாவுக்கு ஏத்த மாரி ஆட்டினும் மேக்சிமம் என்னன்னா இந்த இட்லி ஆட் ஆட்டும் போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கை போட்டு இதுக்கு கொஞ்சம் எடுத்துருவோம் அப்பறம் ஒரு எப்டி பாத் இருத்தாலும் ஒரு டம்ளர் உளுந்து ஆ
ம்
இநத ஒரு உளுந்து அந்த கணக்குல வர மாரி சோ அர டம்ளர்னும் போது அஞ்சு டம்ளர் தண்ணி அதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடுவோம்.
அந்த உளுந்து வந்து முக்காவாசி ஆட்டி வரும்போதே தேங்கா போட்டுருவாங்க அதுல
ஓகே ஓகே ம் ம் புரியிது புரியிது
ட்டு அந்த தேங்காவு, ஏலக்காவு கடசியில அ தேங்கா போட் ட்டு அப்புறோ கடசியா வந்து சுக்கு நல்லா தூள் தூளாக்கி அ சுக்குவு போட்டுருவாங்க
ம் ஏலக்கா போடுவீங்களா
ஆ ஏலக்கா இல்ல அதுக்கு பதில சுக்கு போட்டுருவாங்க ஏலக்கா சில பேர்க்கு நல்லா புடிக்கு சில பேருக்கு வந்து அந்த வெத புடிக்காது.
ம் ம் ம்
அதனால வந்து சுக்கு வந்து நல்லா நுணக்கி பவுட்ரு மாரி நுணக்கி அது கடசி ஸ்டேஜ்ல போட் ட்டு மிக்சில மறுபடியு ஒரு அடி நாங்க வந்து தேவப்பட்டுருந்த போது செய்யு போது மிக்சியில செஞ்சிருவோ
ஓகே ஓகே புரியுது புரியுது
ஆ இதெல்லாமே போட்டு ஏன்னா சில பேர் தனித்தனியா வேண் வெந்து வருதுல்லையா அந்த கஞ்சி மாரி வருபோது இதெல்லா போடுவாங்க ஆனா வந்து ஆக்சுலா அரைக் க்கும் போதே போட்டாதா இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு
ம் ம்
நம்ம உளுந்த வந்து மிக்சியில அரச்சிட்டு அந்த முக் ஆ க்காம உளுந்து ஓகே ஃபுல்லா அரஞ்சிருச்சின்ற சமயத்தல துருவன தேங்கா ஒரு கப்பு போட்டுட்டு
நானு அதுதா பண்ணுன் நெனைக். ப்பே ஆனா இங்க பண்ணவேத வறுத்து வைக்கவுடறது இல்ல
அது நா எனக்கு வந்து வருத்து வச்சிட்டு வச்சிட்டோம்னா எப்ப தேவையோ அப்ப ஸ்பூன்ல எடுத்து போட்டுட்டு குக்கர்ல வச்சி சவுண்டு விட்டரலா அப்புறோ இறக்கும் போது தேங்காவ போட் ட்டு கொஞ்ச ஏலக்காவ போட்டு பண்ணம்னா கொஞ்சோ அப் இதுவா இருக்கு. ஏனா அது ரொம்ப ஹெல்தின்றதுனால அந்த மாரி பண்றனா கொஞ்ச இன்ஸ்ட் இன்ஸ்டன்னா கொஞ்ச டைம் எடுக் போல்ல இதெல்லா பண்றதுக்குள்ள அதனால இப்ப இந்த வறுத்து பொடி பண்ணி வச் ச்சுடோம்னா நமக்கு தேவைக்கு குக்கர்ல எடுத்து சவுண்ட் விட்டுட்டு எறக்கு போது தேங்கா எலக்காலா போட்டு எறக்கிக்கலா
ஆமா ஆமா இல்ல இதுல பக்கத்து வீட்ல அவுங்க கூட அப்பிடி செய்வாங்க களி மாரி அந்த அல்வா மாரி கிண்டிருவாங்க அத
ம் ம் ம் தண்ணியா வேணுன்னா கொஞ்ச தண்ணி நெறைய ஊத்தி வச்சோம்னா காஞ்சி மாரியு அதா உரு உளுந்து களி மாரி பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்டு
ஆ அந்த மாரி அவங்க வந்து மறுபடியு நாட்டு சர்கரையோ சர்க்கரையோ வச்சி தொட்டு சாப்புடுவாங்க சக்கர பத்தல அப்டின்னா நாங்க இப்பிடி வச்சி அப்புறோ கருப்பட்டிய தனியா காய்சி எடுத்து வெள்ள காய்ச்ச மாரி பாகு காச் ச்சி அத வடக்கட்டி எடுத்துக்குனு ஏனா கருப்பட்டியில வந் து அந்த ஆமணக் அந்த இந்த வெத இருக்குல்ல அந்த வெத போடுவாங்க அ அத என்ன கொட் கொட் கொட்ட வெதன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வெத அத நுனுக்கி போடுவாங்க டேஸ்ட்டுக்கு அதெல்லா சோ அந்தெல்லா அங்கலா கடுசா இருக்குன் சொல்லி அத பாவ காச்சி வடி கட்டி அந்த பாக ஊ த்தி நல்லா கொதி வந்து
அடிபிடிக்கிற ஸ்டேஜ் மாரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்ற
அம்மா வர்லிய இன்னொ
அந்த எறக்கி ஆற வெச்சு அத குடுப்பாங்க சோ பாப்பாவுக்கு ஸ்பூன்ல அப்டியே ஆறுனதுக்கப்றோ ஊட்டிடுவே ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிடுவா கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ
உ அவ்ளதா
ஆ கேக்குதா ஆ ஆ ஹலோ
கேக்குதா ஹலோ ம்
ம்
ஆமா இ
ஹலோ
ம்
ன்
ஒன்னு வந்ச்சு
அதுதா தடம்ன
கேக்குதா
இப்ப அதலா ஊத்தி தடவனு
ஹலோ
ம்
ஹலோ ஆமா ஹலோ உஹ
ஓ
ஹலோ அந்த ஆ அங்க போறோமா அந்த உளுந்த களி வந்து குழந்தைங்களுக்கு நல்லது